ஹலோ
ம் சொல்லுங்கோ ம் கேக்குது கொஞ்ச சவுண்டா பேசுங்க
கேக்குதா
ம் கேக்குது
ம் என்ன ப்ரோ
என்ன பண்றிங்கோ
சும்மாதா வணும்பா இந்த வெயிட்ட போய் தூக்கிட்டமா செரியான வெலி
ஆமா
ம்
புரியலென்னது
போய்ட்டு வாரத்துகுள்ளமா
ம்
செரியான வெளி ஒடம்பு எப்பா ஏ வந்தனு ஆயிச்சு எங்க அம்மாக்கு இதுமாரில்லா புட்டி கஷ்டப்படுத்துறுகோ திட்டுவாங்க
ம் அதா நீங்க வந்து நா ஒண்ணு சொல்ட்டுமா உங்க உங்க அம்மானு பயந்துட் குடுப்பீங்ளா
ஆ
உங்க அம்மாவோட நம்பர் எனக்கு தருவீங்களா
இன்னா சொல்ல போற
கொஞ்சொ பேஸ்ணு
ஐய்யோ திட்டு வாங்கே நீ சொல் நீ எதுனா சொல்லிடுவ இன்னா சொல்லபோறா சொல்லு ஏங்கிட் சொல் நா சொல்ற எ அம்மாகிட்ட
இல்லல்ல நாந்தா பேசுவே
நீ சொல்லு நா சொல்ற
லேடிஸ் விஷயத்துல பாய்ஸ் வந்து தலயிடக்கூடாது சோ நாந்தா பேசுவ
ஓ செரி வாய்ஸ் மெசேஜ் அனுப்ச்சுடு எங்கம்மாக்ஸ் காட்ற
இல்லல்ல அப்டில்லா செய்ய வேணா நீங்க அப்டே டெலிட் பண்ணிடுவிங்க உங்கள பத்தி தெரியாதா
இல்ல நீ பேசு அப்பற எங்க அம்மா என்ன பேசுனாங்க சொல்லி அது வாய்ஸ் மெசேஜ் உனக்கு அனுப்புற
வேணா வேணா நெம்பர் தாங்களே நா கால் பண்ணியே பேசுவே
நம்பர் இல்லையா நம்பர் இருந்தானே
அதல்லா இருக்கு நம்பர்லா ‍இருக்கு
இதேதா காலேஜ் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது இதா
ம்
எ ஃப்ரண்டு என்ன சொன்னா
புரியல
காலேஜ் படிக்கும் போது எங்க ஃப்ரெண்டு நம்பர்தா எங்கப்பா நெம்பரு
ஓ
அவ நா எப்பவுமே டாடிதா சேவ் பண்ணி வெச்சிருப்ப டேடி
நா உங்க ஒரிஜினல் அம்மாவோட நெம்பர் கேக்குறே
நீ ஏங்கிட்ட சொல்றது எங்க அம்மா கிட்ட சொல்றது எல்லாமே ஒன்னுதா
இல்லல்ல அதெல்லா ஒன்னு ஆகாது நா சொல்லிர்றன்னே சொன்னது அதுக்கப்புற ஒன்னா இருந்தா என்ன ரெண்டா இருந்தா என்ன
வேனா நீ எதனா போட்டு குத்துருவே
இல்ல இல்ல அப்பில்லா செய்ய மாட்டே குடுங்க நா சொல்றே கொஞ்ச பேசுணு
அம்மா தூங்கினு இருக்கறாங்க மேலே நா கீழ இருந்தே
ஓ அப்படியா செரி செரி நாளைக்கு மார்னிங் நெம்பர் குடுங்க நா பேசுறே சரியா
ச்சரி ஓகே நாளைக்கு நம்மு காலேஜி போக போறே
காலேஜ் போறீங்ளா நாளைக்கி
அ அ அஆ அ
ஐயோ பெரிய விஷ்யமாச்சே இது
அஸ் ஆ பெரிய விசுமா எந்திச்சி படிக்க தான போ போறேங்க
ம்
படிக்க தான் போ போறே ஆமா பொறுமையா படிக்கிறாரு
ம் ஒறக்க வர்தா
நாளைக்கு பச்சிட்டு வந்து ஒப்பிக்கிறே
படிச்ட்டு வந்து சொல்விங்க
செரி நீ நைன்த்லயோ டென்த்லயோ இருக்கும் போது பச்சியா உஸ் உஸ் திஸ்ஸா ஊஸ் ஊஸ் தீஸ் ஆர் ஐ திங் ஐ நோ இசாஸ் வந்து எல்லை சித்தோ ஹி வில் நாட் சே மி நாட் எனிவே அந்த மாரி அந்த போயம்
ஒருக்கா கூட சொல்லுங்க
ஊஸ் ஊஸ் தீஸ் ஆர் ஐ திங் ஐ நோ இச ஊசந்த வெல்தி தித்து ஈல் ஆ என்னது சா நைன்த் படிக்கும்போது சார் என்ன அச்சே கத்து குத்தாரு
அப்படியா
அடிப்பாரு எனக் வெரியாவு அடிக்கும்மோது
அ ஏ சேர தூக்கி நம்ளு அடிச்சிர்லான் தோணு
நிகளு நா நைன்த்து படிக்கும்போது அப்பாரு அடிப்பாரு அப் லவல்த்து போய்ட்டா அந் சார்லா நம்பு கண்டுக்க தேவல்ல லவல்த்து படிக்கும்போது அந் சார் வராரு அப்பத்தா நா கண்டுக்கவே மாட்ட அந் சார் வந்து எனக் இங்லீஸ் இட்டியே லவல்த்துக்கு வந்து எடுக்குறாரு சும்மா டெம்ப்ரயா போட்டுராங் ஒ ரெண்ட் நாள் லீவு அய்ய வெக்கிறோமே ஆ பாதிலேய்ந்து போய்றே அடிப்பாரு வந்தா செரான இடுப்பரு ஹான்ட்ல ஜிப் ப்பி வெச்சிர்ப்பனா சைல
ம்
அதா அதுக்கு செறண்ட ஸ்ருப்புரு எனக் வெறியாவு அதாந்த சார பாக்கும்போதெல்லா படி அச்சி கத்து குத் தரி இத பச்சித்தானே எனக் போனுனு எனக்கு எதெதோ தோணு ஏனா ஆளு அச்சி போட்லாமான்னு அப்புது அந்த சாரு கத் எது அப்பறோ அன்னை முயல் தெரிமா
அன்னை புரியல
அன்னை மொழியே அகாந்த செந்தமிழுல்
ம்
தென்த்தி தென்த்தி தென்த்தி அன்னை முய நான்து செந்தமிழ் முன்னைக்கி முன்னே முத்துன நர்த்தினி கண்ணி குமரி கடல் கொண்டனன் திடேய்ல்
அங்யோ எல்லாமே அழகா சொல்றீங்களே நேத் என்ன படிச்சோன் கேட்டாலே ந்யாபகோ இருக்கு
அதா அது கவனிச்சுக்கிறியான் கேக்க ம்
அ புரியல என்னது
படிச்சிருக்கின்
படிச்சிருக்கியான்னா ம் படிச்சிருக்கி நா வந்தூ டென்த் நைன்த்லல்லா நல்லா படிச்ச
புரில
டென்த் நைன்த்தல்லா நல்லா படிச்சேன்
டென்த்ல எவ்ளோ மார்க்கு
டென்த்து டுவெல்த்து ம்ஹும் படிச்சே நல்லா
என்ன மார்க் என்னாங்
மார்க்குனுல்ல ம் படிச்சே எதோ ஆனா வந்து டுவெல்த விட லெவன்த்ல நல்லா படிச்சேங்க லெவன்தல மார்க் கம்மியாதா இருந்தது டுவெல்த்லதா அதிக மார்க்
டென்த்லோ டென்த்ல எவ்ளோ மார்க்கு
டென்த்துல வந்து ஃபோர் நாட் நையன்
டாப்பர்
டாப்பரா அப்பன்னா நா என்ன டாப்பரா எங்க டுவல்த்துலயா
ம்
டுவல்த்துல வந்து ஃபோர் நைன்ட்டி சிக்ஸ்
ஃபோர் நைன்ட்டி சிக்ஸ் எத் எப்பிடி அவ்ளோ எத்த ஒண்ணுமே என் புரில ஆனா நானே ஃபோர் டொண்ட்டி ஒனு
ஆ பரவா ப நி ஃபோர் டொண்டி வண்ணாவ் ஓ செ செ செய்
அத்தா லாஸ்ட் பெஞ்க்கு ஃபஸ்ட் பெஞ்க்கு
இல்ல ஏ எக்ஸுக்கு ஃபோர் டுவெண்டி ஒன்தா மார்க்கு
இப்போ ஃபோர் டு்வெண்டி ஒன் வந்தா அவங்கத்தா வராங்களா
அதா கேட்டது சிரிப்பு வந்துருச்சு ஓ அப்டியானு
ம் ம்
ம்
அப்புறோ
அப்றோ
என்னங்க நீங்க கமிட்டடா இருக்கீங்க போல
ஐயோ இல்லிங்க யார் சொன்னா அப்டி
இல்ல உங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க போல
ஏ ஃப்ரெண்டா
ம்
ஓ நீங்க அவ்ள சொ அதெல்லா சொன்ன நீ யாருக்கு தெரியாது அப்டின் சொல்ட்டு
ம்ம் நான் சொன்னே தெர்லப்ப ப்ரோ எனக்கு அப்டின்னே
ம் நா யார்க்கிட்டயு சொல்லல
ம்ம்
சொல்ல வேண்டானு தோணிர்ச்சி சொல்லல
இந்த மேரி ஒரு விஷயத்துல நா எதும் பேச மாட்டே அவங்க பேசலனா நா முச்சுருவே அவங்க பேசனால நான் புல் ஸ்டாப் வப்பே ம் அப்படி சொல்லதுன்னு பேச முடியதுல்ல அவே கேட்டா
ம்
செரிடா செரிடா அப்டின்னு சொல்ட்டே ஒன்னாதா வேல செஞ்சிருந்தோ இது மேரி அவங்க ஃப்ரெண்ட் எங்க வெளிய போறா ஒரே காலேஜ்ஜா நீங்களா
ஏ ஃபிரெண்ட்டு வெளியே போறாளா
ஆ
தெரியாதே
ஒரே காலேஜ்ன்னு சொன்னாங்க போலு நெனைக்கிறே
ஒரே காலேஜ்னா அவ உமன்ஸ் காலேஜ்
நீ
ஆ கோயேட் காலேஜ்
ஓ
ஆனா பேசுவோ ஆனா இன்னிக்கி அவ வரலையே காலேஜுக்கு
ஆமா ஆமா
ஆமா ஆமா எல்லா தெரிஞ்சு செய்வீங்களே
எனக்கு இல்ல அவ ஃப்ரெண்டு் சொன்னா வெளியே அங்க போறாங்கடா அப்டின்னா
யாரு அவங்க வெளியே போறாங்களா அவுட்டிங் போறாங்களா
அவங்க உங்க ஃப்ரெண்டு அதா உங்க ஃப்ரெண்டு எங்கயோ வெளிய போறாங்க போல
ஓ சேரி சேரி
அத அவங்ட்ட சொல்லிருக்காங்க போல செரி அவன் சொன்ன அது மேரி ஓ சரிலா ஆப்பில்ல என் தெரியு நீங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் இல்லன்னு ஆனா அவன் சொன்னா ஒரே கிளாஸ் தாண்டா அப்டின்னா அப்டியா சேரிடா சேரிடாண்ணே எனக்கு இந்த மேரி மொத்த பத்தி பசங்கப் புடிக்கவே புடிக்காது
ம்
நம்ம எதன பேசனா அவன் போயிட்டு வந்து அந்த விஷயத்துல ஆவே எப்பவ் இப் திருந்தன்னா அப்போ அப்போ அப்போ அப்ப அப்போ திருந்துனே இப்டி எப்போ தெரித்தா
ம் அதனால எப்பமே யார பத்தியுமே பேசமாட்டே அதா சொல்றே இப்போ நா வந்து எதனா சொல்லி இவ போயிட்டு அந்த அவங்கிட்ட எதனா சொல்லி இது மாரி அவங்ககிட்ட
இல்ல சொல்றது எது இல்ல இப்போ நீங்க வந்து பேசுங்க நம்ம வந்து டாபிக்கே ஏதாது பேசணுன்னு சொல்ட்டு அதுக்காக இதுவே பேசிட்டு இருக்கணுனு இல்லல்ல ஏதோ காசிப் பேசுற போல இருக்கு
புரில
காசிப்னா என்ன சொல்லுவோ ஐய்யோ தமிழ்ல தெர்லயே இந்த பாட்டிமார்ல்லா இருந்து பேசுவாங்கல்ல இந்த வீட்ல இப்டி நடந்தது இந்த வீட்ல இப்டி நடந்தது ஆமா அந்த மாரி பேசற போல இருக்கு
அப்டி இல்ல ம் இப்போ நா இப்போ ஏ ஃப்ரெண்டு என்ன சொல்லிட்டு இருப்பே இல்லடா அவங்க சிங்கிள் தான சொல்லியிருந்தாங்க அப்டின்னு நா சொல்லி இருப்பே
ம்
இவ என்னா பண்ணிருப்பா அந்த பொண்ணு கிட்ட கேட்டுருப்பா இல்லயே சிங்கிள் தானே என்னங்க அப்டினு அவ கேட்டிருப்பா இப்ப உனக்கு தெரிலன்னு சொல்ட் டா அப்றோ ஓகே ஆ அது என்ன தெர்லடா எனக்கு தெர்லடா நா அத பத்தி எல்லா எது பேச மாட்டேன்டா அவங்கள்ள ஒரே கிளா சொன்னாங்க ஓ அப்டியா எனக்கு எது தெர்லடா அது தெர்லடா தா சொல்லுவே அப்போவு ஏன்னா இது வந்து உன்ன பத்தி சொன்னா அவங்ககிட்ட சொல்லுவா இத கண்டிப்பா
ம்
அப்பரோ உ ஃப்ரெண்டு வந்து உன்கிட்ட எதன நெனச்சுக்க நீ எது கேக்காத அவுங்க கிட்ட
இல்ல அவ எ கிட்ட அவ்ளோவா பேச மாட்டா
ம் சொல்றே எது பேசாத அவெ கிட்ட கேக்காத அவ சொன்னான்ட்டு அவனு சொல்ல சொன்னா ஏ நீ போய் சொல்ற பாறே ஆம் ம் ம்
ம் ஏதாது ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா வீட்ல நாங்கதா எல்லாம் பண்ணோ அப்டி சொல்லிடுவா என்னாலே நெறைய ப்ராப்ளம் அவளுக்கு
சிப்பிட்டி ஆனா
என்னதோ ஏதோ நடந்ததே என்ன நடந்தது அவ லவ் பண்ணி வந்து மாட்னா வீட்ல அப்ப வந்து எங்களுக்கு அவ லவ் பண்றதே தெரியாது ஏன்னா எங்க கிட்டதா பேசுவா ஆனா எதுமே சொல்ல மாட்டா
ம்
ஆனா எங்களுக்குள்ளாடி எங்கள பத்தி எல்லாருக்குமே இப்டி இப்டினு தெரியு ஆனா இவளோட கேரக் முன்னடி எங்களுக்கு தெரியாது அவ எங்க கிட்ட சொல்லவு மாட்டா சரி நாங்களு கேக்கவு மாட்டே ஏன்னா அவுங்க உம்மா அப்டி ரொம்ப ஸ்ட்ரிட் கேரக்டர் எதுனாலு அவுங்க பிள்ளைய விட எங்கள தா திட்டுவாங்க எங்க கூட சேர கூடாது அப்டில்லா சொல்லியிருக்காங்க சரி நாங்களு இப்ப அத ஏத் நாங்களு அதுக்கு ஏத்த போல டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுவோ ஆனா வந்து அவ எங் கிட்ட எதுமே சொல்லல அவுட்டிங்ல்லா வெளியல்லா போயிருக்கா அதெல்லா எங்ளுக்கு தெரியாது ஒரு ப்ராப்ளம் வர ஸ் லா அவுங்க அக்கா சொல்லிதா எங்ளுக்கு தெரியு இப்டில்லா இருக்கு போல அப்டி சொல்ட்டு அப்போ வந்து ஏதோ ஒரு என்ன சொல்றது ஏதோ தப்பான வீடியோலா பாத்தானா சோ அது நாங்க தா பாத்தோ அப்டி சொல்ட்டு எங்க மேல பழிய போட்டு அவ ஃபேமிலில அவ கசின்ஸ்ஸோட பாத்தது சோ நாங்கதா கார்ணோ அப்டி சொல்ட்டு சொல்ட்டாங்க
ம்
அப்புறமாட்டு கொஞ்சொ அதெல்லா ப்ராப்ளம் ஆச்சு எதுனாலு இங்க வந்து எங்க கிட்ட வந்து இல்ல நா உங்கள வந்து அங்க விட்டு குடுக்கல நா உங்கள பத்தி எதுவு சொல்லலேன்னு சொல்லுவா ஆனா அங்க போய் பாத்தா தெரியுது எங்களதா ஃபுல்லா சொல்லி் குடுத்துருக்கா அப்டி சொல்ட்டு நாங்க லவ் பண்றது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கா அப்டி நெறைய நடந்திருக்கு சோ அவ கூட அவ்ளோவா டச் வச்சுக்க மாட்டோ
ம்
சும்மா பேசிப்போ அவ்ளோதா
இல்ல சொல்லிட போற அப்ரோ அவங்கிட்டே கேக்க போகுது அப்ரோ அவங்களுக்குள்ள சண்ட எதனா ஆய்ட போது அதுக்கு சொல்றே புரியதா நீ போய் ஒ ஃப்ரெண்டா கேப்ப அப்பரோ அவ்ங்க வந்து அவ்ங்கட்ட கேப்பாங்க இல சொல்லிறே இல்ல சொல்றே அப்டின்றெ அப்புரோ நீ அவங்கிட்ட கேட்டு அவங்கிட்ட அவ்ங்க பேசாம போயி அப்ப இவெ வந்து என்னெ இது வந்து அப்ப நம்மளுக்குள்ளதா இருக்கு அதானா நம்ளுக்கு